கேக்குதுங்களா தோழி நல்லா இருக்கீங்களா என்ன தோழி மதியம் என்ன தோழி சமையல்
இல்ல சொல்லி ஏதாச்சும் சமைக்கலாம் அ மாதிரிதான் சொல்லி இருக்கு எங்களுக்கு பரைட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்ய தெரியுமாட்டே அ
எனக்கு நான் ஃப்ரைட் ரைஸ் இது வரைக்கும் பண்ணது இல்ல தோழி இந்த பிரியாணி இந்த தக்காளி சாதம் வெஜிடபிள் சாதம் அந்த மாதிரி பிரியாணி தான் தோழி பண்ணிருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு இன்னும் கேக் கேடக்கல அதனால கூட அந்த அந்த சைடு நான் பாக்காம இருக்கேனான இல்ல தோழி நான் அதான் உடம்பு முடியாம போனத்தல இருந்து எங்கேயும் போல தோழி மாத்தி மாத்தி உடம்புக்கு வந்துகிட்டே இருந்தது அந்த இப்ப இப்ப இப்ப சென்னை போனதுக்கு காரணமே இவருக்காக தான் தோழி போனனே அங்கதான் நாங்க அந்த மால் அந்த மாதிரி போயிட்டு வந்தோ தோழி இவருக்கு க்க வேற எங்கேயும் வெளியில போகாம போனாலாவது இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் தோழி ந அழைச்சிட்டு போனா ரொம்ப பயந்து பயந்து ஆனா என்ஜாய் பண்ணாரு தோழி ஆஹ் ஃபோரமால் அப்புறம் இந்த ஸ்கை ஒன் மால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாம் போன தோழி அங்க போய் இரு அவர் பாட்டுட்டு பர்ச்சேஸ்ல விட்டு தள்ளிட்டரு தோழி அத எடி எடுத்து போட்டு்க இப்ப அள்ளிக்கு போறோம் பாட்டில் அதுதுன்னு பாட்டிலே ரெண்டு மூணு விதமான பாட்டிலா அள்ளி போட்டுட்டார் தோழி
நல்லா இருந்துச்சா தோழி
அஹ் ஆஹ் நல்லா இருந்தது தோழி ஆனா கொஞ்சம் கா அதிக விலைதான் நிறைய பொருட்கள் வந்து கை வக்க முடீல அந்தமாதிரிதா தோழி போறமாள்னா எல்லாம் நல்லாருக்கும் சரி ஓகே கூட விலையா இருக்கு ஓகே த அந்த போரமால் உள்ளாரியே இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள மளிகை பொருட்கள் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாக்காஹ சில பொருட்களுக்கு வந்து அந்த டேட்ட இல்லாம இருக்கு தோழி அந்த மாதிரி சில பொருட்கள் வந்து எல்லாம் கூட நிறைய அளவுக்கு பண்ணல தோழி ஓர அளவு பண்ணிருந்தோம் ஆனா நிறைய பேர் வீட்டுக்கே ஃபுல்லாவே அங்க இருந்தான் வாங்கிட்டு போறாங்க அது எப்படி வாங்கிட்டு போறாங்கன்னு தெரியல எனக்கு அது மாதிரி நா எடுத்து இன்ன பாத்தோம் ஆனா இன்னொரு இதுலயுமேனால இந்த மளிகை ஐட்டம் இந்த சாப்பிடுறது அந்த ஐட்டம் எல்லாம் அங்க வாங்கவே இல்லை தோழி மத்தபடி ஸ்டேஷனரி அந்த ஐட்டம் பாட்டில் அந்த மாதிரி எல்லாம் தான் தோழி வாங்கணும் அஹ் அப்புறம் அடப்பாங்கரைக்கு உள்ளது அந்த மாதாரி உள்ளதுதான் தோழி வாங்கியிருக்கோம் நீங்க அதை கேள்வி பற்றி
இல்லலை தோழி நீங்க சொன்னததான் தெரிய நாமும் எப்பவுமே வந்து இது பாப்போம் தோழி காலம் இந்த காலம் முத்தா முடியுமாறது பார்த்துதான் வாங்கறது உண்டு ஆனா நான் இப்பவரை எவுமே மஹால் ல போயிட்டு எதுவுமே வந்து இந்த மல்லிகை சாமான்து வாங்கினதுக்கு சொல்லி சாப்பிட்ற விஷயம் கூட நம்ம போறோம் ஏதாச்சும் சாப்பிட்டு வர்றது உண்டு தவிர்த்து ஏதாச்சு துணிமணிகள் வாங்கறது உண்டு
உஹம்
மல்லிகை சமான்றது இது வரைக்கும் நான் போனது இல்லை எனக்கு இதுவரைக்குமே நான் மளிகை சாமம் கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கினதில்ல்லை த்தடி எதனாலனா இது வரைக் எப்போமே அம்மா வீட்ல இருக்கும் போது அவங்களே பாத்துருவாங்க நம்ம அப் தூங்குறதெல்லாம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாமியாரே வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க போ எல்லாமே நம்மளை வந்து இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு போறதுக்கு நம்மளுக்கு எதுவும் கிடையாது மாமியாரே என்ன வேணுமோ அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க தக்காளி வெங்காயம் கூட அவங்களே வாங்கினு வந்துருவாங்க ஆ சொல்லி நம்ம செய்யறது நம்ம செய்யறது அவ்வளவா இப்போ நான் இப்பதான் வந்து அப்ப வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் தோழி நானு அதனால வந்து செஞ்சுட்டு மார்னிங் கிளம்பிடுவோம் ஈவ்னிங்லாம் வரது அதுக்குள்ள அவங்க செஞ்சு வைப்பாங்க ஏன்னா நானே சமைச்சு சாப்பிட்டுவோன் இப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்லயே இருக்கவோ ஏதாச்சும் குக் பண்றது வந்து இப்ப அதிகமா இருக்க போது
ஆஹ சரிங்க சரிங்க ஹ இல்ல தோழி நான் அதுக்கு முதல் நாள் வந்து பேருந்தோம் டிமார்ட் பேயிருந்தோம் நாங்க அங்க வந்து கொஞ்சம் அக்கா வாங்குனாங்க நான் வாங்கல அக்கா அங்க நார்மலா வாங்குவாங்க போல இருக்கு மல்லிகை ஜாமன் நிறையாவே வாங்கிருந்தாங்க அங்கே எல்லாமே கா நல்லா இருந்தது தோழி இங்கே நல்லாயிருக்கும் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க எல்லாமே கரெக்டாக இருந்தது வந்துதான் நம்ம பிரித்து பார்த்து எல்லாம் கொட்டிடுறோம்ல தோழி எல்லாம் நல்லா இருந்தது டேட் வாய்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது தோழி ஆனால் இந்த நானுமே ஃபர்ஸ்ட்டைமாக பார்க்குறே நம்ம இங்கே சின்ன சின்ன கடையில எல்லாம் கெட்டு போயி இருக்கும் அதெல்லாம் கூட தெரியும் ஆனா அதான் அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க எவ்வளவு ஆஹ் பெரிய ஆளுங்க எல்லாம் கூட வந்து வாங்குறாங்க இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு அந்த போராமஹால் எல்லாம் நான் பார்த்தோம் தோழி
அப்ப நீங்க சொல்லும் போது ஒரு ஒரு நல்ல ச ஒரு நல்ல இதுதான் சொல்லி ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வாங்கினாலுமே வாங்க வாங்க வாங்க முும் முடியாது ஏன்னா நம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இருக்கு அங்க போறேமலாம் மால் பூரம் சொழி பாத்துட்டு வறது உண்டு மல்லிகை சாாமான் வாங்கறக்கு நம்ம போக மாட்டோம்லா தோலி அவ்வளவு தூர மான் மலுகுன்றது இப்ப நம்ம போனாலுமே இங்க இருக்கிற மளிகை கடையில ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு ரெகுலர் ஆஹ் நம்ம எப்பவுமே வாங்கற கடையான ஒண்ணு இருக்கும்ல்ல தோலி அந்த மாதிரி வாங்கிய நம்ம பழகிட்டோம் அதுவே வந்து ஒரு புதுசா இருக்குன்னா இப்ப நம் இப்ப மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு ஆர்கானிக் பண்றது தழி என்ன எல்லாமே இருக்கு தோழி அதுல அது வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் தா எப்படி சொல்றது அந்த என்ன அப்ப கொலஸ்ட்டால் வ துன்றாங்க அ அந்த மாதி தோலி அந்த என் எனக்கு நம்ம எவ்வளோ வேணா சாப்ப சொல்ல நம்ம எப்பயுமே தோசை ஊற்றனாலுமே என்ன நிறைய ஊ சாப்பிடுறோம்ல்ல தோலி அ நம்ம லிமிட் பாத்து பாத்து தூத்தாம நார்மலா சாப்பிடறல எப்படி வேணுமோ அப்படி செஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அந்த எண்ணெயில அதே மாரி தலைக்கு வைக்கிற என்ன நம்ம மேகி இருக்குல தோலி மேகி மாறி அந்த மேகி வந்து எப்படின்னா அது ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு கூடுதலா இருந்தாலுமே கோதுமைையில செய்யறாங்களாம் தோலி புதுமையில இருக்கு ஆனா நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே இந்த மேகி
இதான் இருக்கு ஆமா உங்களுக்கு மைதா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க இருக்கிறது கெடுதல் தானே சொல்றாங்க
அதனால அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்கா பாாரத்துு பாாரத்துு வாங்கறது உந்து நம்ம இந்த ரெகுலரா வாங்கினதை விட இது அதுவே வந்து அங்க எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா எந்த கெமிக்கலும் கிடையாதுல ஹாம்பூ எல்லாமே இருக்கு தோளி நீங்க வேணா அந்த மாதிரி பாருங்க
சரிங்க தோழி சரிங்க இன்னு ஆமா உம் உம்
இப்ப நா எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாது இப்போ அவங்க சொல்லிதா இப்ப அவங்க பண்ணிட்டே இருக்காங்க போல அது நம்மளுக்கு இதுமேல எனக்கு தெரியாது எனா நா விட்ல இருந்து நா பாத்தது கடையாது இதெல்லா நா எதுக்கு
ஆஹ் ஓ புரியிதுங்க புரியிதுங்க நா அதனால இவனுக்கு ஒடம்பு முடியாதங்கற னால எல்லாமே வீட்டுல நானே பண்ணி தரதுதா தோலி வெளியில வாங்குறது இல்ல இப்ப இப்பதா அக்கா பசங்கள பாத்திட்டு அவர் வந்து அவுங்க அக்கா பச பசங்க பெரியோங்க அவரு பாத்திட்டு அந்த பப்ஸ்சு அந்த ஐடோலா வந்து வாங்கி கொடுங்க அப்டின்லா இப்பதா கேக்க ஆரம்பிச்சிருக்காரு இது வரைக்கு எல்லாமே விட்லே ஈவி்னிங் ஸ்கூல் வந்தாலு அன்னனே ஏதாவது பண்ணி குடுத்துறது இப்பப்ப பாத்துட்டு கொஞ்சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டானா பாத்து நல்லா பேசிட்டு இதுதா வேணோ அப்டின்னுல்லா கேக்குறாப்புல இப்ப
தெரிய தெரியிர வயசு வச்சி ரிய அதனால கேக்குறாங்க போல அது இப்ப இந்த ஸ்னக் அந்த ஈவி்னிங் பண்டாரம் இருக்குல தோழி அது இன்னோ சாப்பிடு சாப்டுவிங்க நீங்க
அவுருக்கு இந்த ம் சும்மாவே இந்த சண்விஜ் இந்த கோதுமை பிரெட்டலா வாங்கி தோழி மைதா ப்ரெட் குடுக்க கூடாது தா என்னைக்காவது குடுப்ப வேறு வழி இல்லாமல் அதல வந்து வெங்காயம் தக்காளி கேரட் கொஞ்சோ கரம் மசாலா போட்டு வதக்கிப்போ தோழி அவனுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி அவதுந்து பசங்க காரொ அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்களா அந்த மேரி வதக்கிட்டு உம் சீஸ் இருந்ததுன்னா சீஸை வச்சி நல்லா பிரட்ட ரெண்டு பக்கமு வாட்டிட்டு கட் பண்ணி அதல வந்து இந்த வதக்கனத வெங்காயம் தக்காளி கேரட் வதக்க நத்த அதல வச்சி அது மேல சீஸ் வச்சி ஹ இது ஒரு மாதி டப் பண்ணி குடுத்துருவ சாப்ற்றுபாபுல ச்சாஸ் வச்சி குடுத்தாக்கா சாப்றுப்பாப்புல தோழி அதன ஒரு பிரட் சாப்ற்றுப்பால ஹ ஹஃரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் வச்சு தன் அதை சாிட்டுஞ்ச குடிச்ச தந்து இருந்துருவப்புல நைட்டு கொஞ்சமா தா சாப்டுவாரு ரொம்ப அதிகமா சாப்பிட மாட்டாப்புல அது மாரி நா பால்லா கொஞ்சோ கொடுக்கறது இல்ல தோழி இப்பதா கொஞ்சோ நாளாவே கஞ்சிதா தோழி கொடுத் இந்த பால்ல என்ன சத்து இருக்குன்ன கஞ்சி வந்து பா பாத்தீங்கன்னா அதுவு நானே தா பண்றது ஒரு மருத்துவர் சொன்னது தா தோழி ம் கேழ்வரகு கோதும அதெல்லா வந்து நல்லா மொத நாள் நைட்டே ஊற வச்சிடுறது தோழி கலுவி மறுநாள் காலையில அத எடுத்து அத வந்து ஒரு காட்டன் துணில நல்லா காட்டன் துணியில வந்து நல்லா தண்ணிர் சொட்ட போக முடிச்சு போட்டு ஒரு இருட்டில பாத்திரத்துல வச்சிடுறது தோழி அத மொல கட்டிடு தோழி ஒரு நாள்ல அத வந்து மறுநாள் எடுத்து நல்லா வெயில நல்லா காய வச்சா மொறு மொறுனு இதாயிடோ அத வந்து நா வறுப்ப தோழி அந்த வறுக்கும் போதே தெரியும்ல உங்களுக்கு அப்டியே ஆ புரியும் ல தோழி அந்த அளவுக்கு பொண் நிறம் போல வறுத்திட்டு போட்டு மூக்கல்ல அ அப்ரோ நலக்கல்ல எல்லாத்தையு வறுப்ப தோழி அப்புரோ பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே போடுற தோழி சோளம் பார்லி அத மட்டு நா போட்டு வேற எதுவு நறைய ஐட்டம் போடுறது இல்ல இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சி நானே அதுக்கப்ரோ சளிச்சி எடுத்து அவருக்கு குடுத்துடுற தோழி டெய்லி ஒரு ஸ்பூன் மாரி போட்டு ரொம்ப திக்காவு குடுக்கறது இல்ல ஓரளவு குடிக்கிற பதம் மாரி பாத்து குடுத்துடுற தோழி ஒரு கப்பு இங்கே என் எங்க ஊர்ல பசும்பால்லா வெறு தண்ணிதா தோழி கலந்து தராங்க அதுக்கு இதுவே நல்லதுன்னு சொல்லிட்டு இதையே போட்டு குடுத்துறது கொஞ்சமா நாட்டு சக்கர போட்டு குடுத்துறது தோழி
ஆமா தோழி எல்லா பா போர் பெய்ட்டு பசங்க என்னா அந்த பால குடிச்சிட்டு வயதனொப்பிட்டு இது வேணா சாப்பாடு வேணான்றாங்க
குத்தியு இப்ப பால் குடுத்தீங்கன்னா எதுவுமே வேணா மூணு வேலையு பால குடிச்சிட்டு கூட நிம்மதியா இருப்பாரு அந்த அளவுக்கு பண்ணுவாரு
அவ்ளதா தோழி நீங்க இந்த கஞ்சின்டு கூட நல்ல ஒரு விஷயம் தா இப்ப சாப்பிடறதுக்கு நம்ம ஏதாச்சு ம் சத்தா சாப்பிறது கஞ்சி குடுக்குறது இந்த பிரெட்ல கூட காய்கறி சே இருந்தாலு அதுவும் நம்ம பா பண்ற மாதிரிதா கோதுமனு சொல்றீங்க அதா சாப்பறது சாப்ட்டுக்லாம் இந்த சர்லக்கெல்லா பண்ணுவீங்கள
ம் இவரு இவரு சின்ன வயசுல இருந்தே சர்லாக் குடிச்சது இல்ல தோழி சின்ன வயசுல இருந்து அ மருத்துவர் வந்து சர்லாக்கு லா தேவல்ல டேரெக்டா ஆறு மாச முடுஞ்சோனே அ கஞ்சிதா தோழி குடுக்க சொன்னாரு
ஆறு மாசம் முடிஞ்சா என்ன கஞ்சி கொடு
இதே கஞ்சிதா குடுத்தேன் தோழி ஆனா பாதாம் பிஸ்தால்லா சேக்காம அவ் இது அவரு சொன்னதுதான் தோழி வெறும் இந்த கேழ்வரகு அ கோதும அ நெலக்கல்ல பொட்டுக்கல்ல இந்த கேழ்வரகையும் கோதுமையும் மொள கட்டி வச்சு
நெலக்கல்லனா என்னது தோழி
அது வேர்க்கல்ல தோழி வேர்க்கல்ல ஆ எல்லாத்திய வறுத்து ஒரு இதில அரச்சு இப்டி தா தோழி நா அவனுக்கு குடுக்குறது சின்ன பிள்ளேல சின்ன பிள்ளேல கொஞ்சோ கெட்டியாக கொடுத்துட்ருந்தோ இப்போ சார் கொஞ்சோ பெரியவர் ஆனோன்ன தெரிஞ்சுட்டனால கொஞ்சோ தண்ணியா குடுத்துட்டு இருக்கே தோழி சரி தோழி பின்பு தொடருவோ தோழி இது வரைக்கும் பேசுனது ரொம்ப நல்லாருந் அடுத்தோழி
ஓகே தோழி நன்றி தோழி